வணக்கம் தோழி ஆஹ் நா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்க சாப் டிங்களா
ஆமா தோழி நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல இல்ல இதுக்கப்பறந்தா கொஞ்சோ டைம் ஆகு வீட்ல செஞ்சுட்டு இருக்காங்க
ஓ அப்படியா இன்னு பண்ணி முடியலையா
ஆஹ இல்ல இல்ல இதுக்கப்பறந்தா அவங்க பண்ணுவாங்க அதுக்கப்பறந்தா நா சாப்ட்டுட்டு வீட்ல நெறைய வேலை இருக்கு இன்னைக்கி கொஞ்சம் அதல்லா முடிச்சுட்டு வெளிய போற வேல இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு டுடே என்ன பிளானு என்ன வச்சிருக்கீங்க என்ன பண்ணலா கால்ல இருந்து அப்படின்னு
பண்ணேன்னா தூங்கி எழுச்சே அதா மொத பிளானே எழும்பி எழும்பிட்டு என்ன பண்ணே
மறுபடியு தூங்கிட்டீங்க
இல்ல இல்ல இல்ல இல்ல அது என்னோட வீட்லதா அத பண்ணுவே இங்கல்லா அப்டி பண்ண மாட்டே
பண்ண முடியாது
அதுவு கே அதுவு சொல்லக்கூடிய விஷயம்தா முடியாதுதா இப்ப தனியா இருந்தா இருக்லா நம்ம ஃபேமிலியோட இருக்கமோ பண்ண முடியாதுல்ல அதெல்லா
ஆமா ஆமா
வந்து காஃபி போட்டே காபி போட்டுட்டு காஃபி இல்ல டீ போட்டே டீ போட்டு எல்லாருக்கு குடுத்துட்டு அதுக்கப்புறமட்டு என்ன சமைக்கலா அப்டின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில இருக்கவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க பூரி பண்ணு அப்டில்லா சொன்னாங்க சேரி நா பண்ண மாட்டே நா வந்து இதெல்லா பண்ணி குடுப்பே மத் அவங்க வந்து எல்லா கறி கூட்டு எல்லா அவங்களே வைப்பாங்க எனக்கு அதெல்லா வைக்க தெரியாதே அதனால அவங்களே வந்து அதெல்லா பண்ணுவாங்க பண்ணி முடிச்சுட்டு இருந்துச் சாப்புடுவோ சாப்ட மட்டு கரெக்டா நா ஆஜராயிருவே
அதுதானே நம்மளுக்கு மெயினே
ஆமா அதானே முக்கியமான விஷயோ அது உக்காரமாட்டு ஏ மதியானக்குள்ள வேலை எல்லா முடிஞ்சு இப்ப சும்மா இருக்கோ இன்னைக்கு எல்லாருக்குமே லீவா அதனால எல்லாருமே வீட்லதா எல்லாரு எல்லா எங்கேயாவது வெளியே போமா அப்டின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க
ஓ சேரி சேரி நீங்க போறதாந்தா பாத்து ஃசேபா போயிட்டு வாங்க
ப்ப எம்மா கெஞ்ச வேண்டியதா இருக்கு போணுனா போலாமா போலாமா போலாமா
நீங்க எதாவது பிளான் போடுங்க இந்த மாரி இங்க போலா நா இங்க பாத்தே யூடியூப் இன்ஸ்டால பாத்தே இந்த பிளேஸ் நல்லா இருக்கு நம்ம இங்க போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வருவோம் ஃபேமிலியா வாங்க அப்டின்னு நீங்க கூப்டுங்க
நானு நா கூப்ட்டா வருவாங்கனு நீங்க யாருமே வரமாட்டாங்க இல்ல இப்ப வேண்ட நம்ம அப்பறோ பாத்துக்கலா அ டெலிவரி முடிஞ்சு பாத்துக்லா ஆ டெலிவரி முடிஞ்சு பாத்துக்கலா இ இப்ப எங்கேயா சின்ன பிளேஸ் போலா பீச் போலா பார்க் போலா அப்டின்னுதா சொல்லுவாங்க வேற எங்கயு சொல்ல மாட்டாங்க
அதுதா டெலிவரி முடிஞ்சோனே இரு கொழந்தய பாத்துக்லா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க
போலாம் அப்பிடின்னு தான் நான் சொல்வேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டிரிப் போலாம் அப்பிடின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால யாருமே நான் சொல்றத கேக்க மாட்டாங்க
அதுதான் இப்ப சொல்வாங்க டெலிவரி முடிஞ்சு போயிக்கலாம் அப்டினுவாங்க அதுக்கப்ப டெலிவரி டேக்கு அப்டி இல்ல கொழந்த வளரட்டு ஆ கொழந்த கொஞ்ச வளரட்டு ஏய் கொழந்த வளந்திருக்கு அதுக்குள்ள ஏ கொழந்த கொஞ்ச ஸ்டெடி ஆகட்டு கழுத்து நிக்கட்டு நடக்கட்டு
போறா இப்ப என்னத்துக்கு போய்கிட்டு
ஆ அந்த மாரி வந்துரு அப்ற கொழந்தைக்கு லீவ் இல்ல அப்டி இப்டின் போய்டு அதனாலாயே எனக்கு கல்யாணம் பண்ணனு யோசிச்சாலே வேண்டா கல்யாணமா எதுக்கு அப்டினு எனக் ஒரு மைண் செட் வந்துருச்சி
ஆனா மேரேஜ் லைஃபு நல்லாதா இருக்கு சீரியஸா சொல்ல போனா
நெறய பேர் சொல்லிர் க கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கு லைஃப் ஜாலியா இருக்கு நீ நெனச்ச மாதிரி இருக்லா அப்டி இப்டின் சொல்லு லு வாங்க நா
நெனச்ச மாரி அப்டியெல்லா சொல்ல முடியாது அது நம்ம வந்து தனியா ஒரு அண்டர் ஸ்டாண் நீங் ஒரு பொசன் கூட இருந்த தா கண்டிப்பா நம்ம நெனச்ச மாரி இருக்க முடியு
ம் ம் ம் ம் ஆனா எனக்கு சொன்ன எல்லாருமே என்னோட நண்பர்கள் நெறய பேர் கல்யாணம் பண்ணிர்க்காங்க
அ ஓ
அவுங்கலா சொல்லுவாங்க ஜாலியா இருக்கு நீ கல்யாண பண்ணிக்கோ உ லைஃபே மாறிடு அப்டின்வாங்க எனக்கானா அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பிக்கவே கெடயாது
லைஃபே மாறிரு அந்த மார்னா மாறிருன்னு நீங்க கிச்சன்ல இருப்பீங்க அதுதா அவுங்க மாறிடுன்
அ ஓ அப்டித்தா சொல்லிருக்காங்க போல் இப்ப அப்ப எனக்குதா புரியில போல
ம்
எனக்கு அந்தலெல்லா பெருசா ஒரு இது இதுவே ஈர்ப்பே இல்ல
நானு அப்டிதா இருந்தே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம அப்டினு நமக்கு ஒரு அ நம்பிக்யான ஒரு போசன் வரம்போது நம்மளே ஓகே அப்போ அப்டின் சொல்லிட்டு கண்டிப்பா வ இப்பவு பண்ணிதானே ஆகனு பண்ணாம இருக்க முடியாதில்ல பண்ணாம இருந்தா இந்த உலகோ என்னலாமோ பேசுது
என்னமோ பேஸ்னா இப்பவே அது இது ஒன்னொன்னு பேஸ்ட்ருக்கு செரி
ஆமா இப்போ எப்டி போகுதுன்னே தெர்ல இந்த உலகோ எத நோக்கி போகுது என்னன்ன என்னலாமோ இப்ப புதுசு புதுசா வந்துடுச்சி
ஆமா ம் நம்ம வீட்ல கல்யாண நடக்கறது நம்ப பெத்தவங்கள விட சுத்தி இருக்குவங்களுக்கு ஒரே கஷ்ட கவலையா இருக்கு
ஆமா அதுதா இன்னு கல்யாண பண்லயா இன்னு கல்யாண ஆமா ஏதோ அவுங்கதா நம்மள பெத்தது போல அவுங்க பேஸ்வாங்க இன்னு கல்யாண பண்ணி குடுக்கலயா
அவுங்க பேசுறது கூட எனக்கு ஓரள வுக்கு நா மன்னிச்சி வுட்டுருவே ஆனா சொல்லுவாங்க பாரு இவ்ளோ வயசு ஆயிடுச்சி ஒரு இருவத்தி மூணு வயஸ் இருவத்தி நாலு வயஸ் ஏதோ பெரிய வயஸ் மாரி சொல்லுவாங்க
ஆமா ஆமா
என்னமோ அவுங்க ஏதோ நமக்கு வந்து நக போட் குடுத்து சீரு
எ அவுங்க வந்து அந்த காலத்துல சிக்ஸ்டீன் செவன்டீன்லேயே மேரேஜ் பண்ணிட்டாங் கல்ல அதனால அதுகுளுக்கு இந்த ஏஜ் எல்லா ரொம்ப பெருசா தெரியுது நமக்கு அதெல்லா சின்ன ஏஜா இருக்கு இப்ப டுவெண்டி த்ரீ இதெல்லாமே சின்ன ஏஜ்
ஆமா ஆனா இன்னுமே பிள்ளைங்க இருக்குங்க பாண்டாவது முடிச்சிட்டு கல்யாண பண்றது பத்
இப்ப உள்ள ஜென்ரேஷன் பாத்தீங்ளா ஃபுல்லா எனக்கு இந்த இன்ஸ்டால ரீல் வருது சின்ன பிள்ளைல எல்லா
ஆ அந்த பிள்ளைங்க எப்டி இவ்ளோ தைரிய வருதுன் தெர்ல ஆனா இருவத்தி நாலு வயசாகுற கழுதைங்களுக்குலா அந்த ஒரு
ஏ பையனுக்கே வந்து பையனுக்கு இருவத்தொண்ணு வயசு இருக்கு பொண்ணுக்கு பத்தொம்பது வயசு தா இருக்கு கல்யாணம் பண்ணியாச்சு அடுத்த ஒன் இயர்ல கொழந்தை பெத்தாச்சு இது என்னடா
அவ்வளவுதா வாழ்க்கையே முடிஞச்சிருச்சு அவங்க வந்து அவங்களோட
சரி நீ வந்து ல அவங்க வந்து என்னன்னா லவ் பண்றாங்க லவ் பண்ணிட்டு பண பண்ணனு அப்படீன்னு சொல்லிட்டு பண்றாங்க ஏதோ போயிருவாங்க போல அப்படின்னு பண்ணி லவ் பண்றேன்னா கொஞ்ச நீ கொஞ்ச ஸ்டாண்டர்ட் ஆயி ஓ லைஃப் செட்டிலான பொறிக்கி நீ பண்ணி மேரேஜ் பண்ணாலே செட்ல அ சூப்பரா இருக்குமே
அவங்கனா அந்த மாதிரில்லா யோசிக்க மாட்றாங்க பண்ணணு கல்யாணம் பண்ணி முடிச்சிறணு ஏதோ ஒரு அவார்டு வாங்கின மாரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷ அவங்களுக்குல்லா
பெரிய விஷயமா இருக்கிறாங்க எங்க எங்க கேங் கல்சர் நாங்க காலேஜ் படிக்கும் போது நாங்க ஒரு ஆறு பேர் குண்டு ஆறு பேர்ல வந்து எப்டின்னா ஆறு பே ஒர்க் பண்னோ லவ் பண்ணி மேரேஜ் ஆகணு அப்பவே எங்களுக்கு பியூச்சரை பத்தி பயோ ஓ என்ன ஆகுமோ வீட்ல என்ன சொல்லுவாங்களோ வீட்ல அக்சப் பண்ணுவாங்க ஆனா இருந்தாலு ஒரு பக்க பயோ என்னன்னா இல்ல எப்படியு பய செட்டிலாருக் கணு அப்படின்னுதானே யோசிப்பாங்க நம்ம வேற செட் டிலாகணு அப்படின்னு அப்ப நாங்களா கண்டிப்பா என்னன்னா நாங்க எப்பவுமே எங்க அது காலேஜ் டைம்லயே காலேஜ் கட்டடிச்சு அவுட்டிங் போவோ அதுவு குரூப்பா தா அவுட்டிங் போவோ தனியால்லா போமாட்ட தனியா போனா யாராவது சொல்லி குடுத்துருவாங்களோ அப்படின்னு இப்ப வந்து ப்ரெண்டுக்கு போன் அடிச்சாலு இல்ல ஏ கூடதா இருக்கா அப்பின்னு சொல்லி நமக்கு மாட்டிவிட ஒரு ப்ரெண்ட் வேணும்ல அப்படி கேங் காதா அவுட்டிங் போவோ அப்டியே எல்லாரு போமாட்டோ ஒரு சில பேர் வரமாட்டாங்க இல்ல வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாங்கல்லா பியூச்சர பத்தி பேசும்போது கண்டிப் செட்டில் ஆயிட்டு தா அதே போல நாங்களு படிச்சு முடிச்சு எங்களுக் ஒரு ஜாப் கெடைச்ச பொறைக்கு அவங்களு செட்டில் ஆன பொறைக்குதா நாங்களு மேரேஜ் பண்ணிக்கிட்டோ இப்ப எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்ல அ செட்டில் ஆகி இப்ப அவங்கவுங்க அவங்களோட கொழந்தையோட சூப்பரா இருக்காங்க
இது ஒரு நல்லாருக்கு எங்க வீட்ல வந்துட்டு லவ் மேரேஜ் அரேஞ் மேரேஜ் அப்படில்லா எது எங்க வீட்ல பெருசா லவ் பண்ண அக்சப் பண்ணிப்ப அந்தமாரிலா எது சொன்னதுல்ல ஆனா எங்கயாது ப்ரண்ட்ஸ் கூட போறோ அப்படின்னாக்கா எங்கவீட்ல நாங்க சொல்லிட்டே போயிடுவோ இங்க இவங்க கூட போறே இவங்க கூட நா வெளிய போறே ஒரு பசங்க கூட வெளியே போனாலு பொண்ணுங்கூட போனாலு இவங்க கூட நா வெளிய போறமா போயிட்டு வரே அது நீங்க லவ் பண்றியா அப்டில்லா எங்கிட்ட கேட்க மாட்டாங்க போறியா போயிட்டு பாத்துருமா வா அவ்ளோதா
ஆமா ஆமா அந்த அந்த இது எங்க வீட்டு்லயே உண்டு நீ போறியா பத்திரமா போயிட்டு வா பசங்க பொண்ணுங்க அப்டின்ல்லா பிரிச்சல்லா பாக் கமாட்டாங்க இல்ல பசங்கல்லா வீட்டுக்கு வரலா பிரண்ட்லியா இருக்கலா அதெல்லா அவங் வந்து இதெல்லா பேச மாட்டாங்க ஆனா வந்து அவங்க சொல்லிட்டாங்க நீ வந்து அ பண்றியா பண்ணு தப்பில்ல ஆனா வந்து ஒனக் கு வரக்கூடிய அந்த பர்சன் வந்து ஸ்டேபிளா இருக்கணு ஒன்னா லாஸ்ட்டு பாத்துக்கிறவனா இருக்கணு அப்டின்னா எல்லா பேரண்சு மே விரும்புவாங்க லாஸ்ட்ல நீ செலக் பண்ண லைப் வந்து ஒன்னேயே லாஸ்ல வந்து கேள்வி ஆக்கிடக்க கூடாது அப்டின்னு யோசிப்பாங்க அதனாலேயே நம்ம வந்து செல வீட்டலல்லா சொல்லுவாங்க லவ் மேரேஜ் பண்ணனால தானே நீ இப்டி கெடக்குற இல்லன்ன நாங்க பாத்த பையனை கெட்டியிருந்தா நீ நல்லா இருந்திருப்ப அப்டின்னு சொல்லுவாங்க அப்டி சொல்லிரக் கூடாதுல்ல அதுக்காகயே ஆனா இப்போ உள்ள பிள்ளைல்லா பத்தொன்பது வயசுலயே இருவது வயசுலயே கல்யாணம் முடிச்சிட்டு என்ன பண்ணுதுங்களோ
அவங்களுக்கனா தைரியோ இருக்குல்ல அந்த லைஃப்ப பாத்துப்போ அந்த லைஃப்ப பாத்து போன்ற தைரியோ வந்துருச்சு அந்த பிள்ளைங்களுக்கு இந்த வயசுலயே
எல்லாமே நம்மள விட சின்ன பிள்ளைலா இருக்கு பத்தம்போது இருவது இருவத்ரெண்டு வய்சு தாருக்கு ஆனா அதுவு வந்து மேரேஜ் பண்ட்டு நாம ரெண்டு பிள்ளைல வச்சுட்டு நடக்குது புரியல என்ன நடக்குதுன்னு
காலோ எத நோக்கி போதுனே இப்பல்லா வந்து நம்ளால கணிக்கவே முடில
பதினாறு வய்சுலே கெட்டி குடுக் அந்த நெலம வந்து
ஆம்மா அந்த மெரில்லா வந்து
எனக்கு இத விட நம்மோ நம்ம நம்ளோடைய அடுத்த ஜென்ரேஷன் இந்த ப்ப எடத்துக்கு வருல்லா அந்த கொழந்தைளுக்கு என்ன கஷ்டோ வரப்போதுன் நெனைச்சாதா பயமாருக்கு
எனக்கு தெரிஞ்சு அந்த இதுலலா வந்துட்டு வய்த்துக்குள்ள இருக்கும்போதே பேசி தாம்பூல மாத்திருவாங்கன் நெனைக்கிறே
கண்டிப்பா
உங்ளுக்கு என்ன ஏ பொ பொண்ணோ பையனோ உங்களு அது பொண்ணு பொண்ணு பொறந்தாலு கட்டி குடுக் துவாய்ங்க போல வர ஜென்ரேஷன்லா அப்டிதா இருக்கு
வேற ஒரு ஜென்
ஆம்மா அது வந்து கொஞ்சோ வித்தியாசமாருக்கு
ஆமா அது பெரிய வித்யாசமாருக் இனி ரெண்டாயிரத்தி அம்பதுலலா என்னென்னமோ நடக்குன் நெனைக்கே
பாப்போ அந்தல்லா
உஹ கண்டிப்பா அதுவரயு உயிரோட இந்தானா நம்மோ நம்மளுடைய கொழந்தைங்கள் தா அடுத்த ஜென்ரேஷன்ல நல்ல பாதிக்கப்படு
ஆமா அது ரொம்ப கஷ்டோந்தா அந்த பாதிப்புலா ஆனா ரொம்பருக்கு
ஆமா